ஹலோ வணக் க்குங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நானுங்களா சும்மாதாங்க இருக் அ என்னா பண்றதுனே தெரியல
எங் ஆஹ் ஏங்க கால்ல டிஃபன் செய்றீங்களா
இன்னிங்க நைட்டு ஆஹ் ஒரே வாமிட் ங்க நைட் இல்ல விடிக்காலல
ஏங்க
என்ன நேத்து நேத்து கொஞ்சம் மூச்சு புடிச்ச மாரி ஆயிட்டிருச்சா
ஆஹ்
அதுக்கு ஒரு டேப்லெட் போட்டங்க
ஆஹ்
டேப்லெட் போட்டுட்டு அதுக்கப்புற போய் வெளியே சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு சாப்பட்டேங்க
ஆஹ்
திருப்பியு வந்துட்டு பாத்தா பயங்கரமா காலையில ஏஞ்ச்சி ஆறு மணிக்கு ஒரு ஏப்ப வந்தது அதே அந்த ஏப்ப வந்த நெஞ்சில் அ நந்து அப்டியே ஃபுல்லா தொண்டை வரைக்கு காரமா வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்
ஆஹ் ஆமா ஆமா அது மாரி ஏப்போ வந்துச்சுன்னா கார வந்து அஸ் சி டிட்டு வந்து பார்ம்ஆய்ட்ருக்கு உடம்புலல்லனு அர்த்த
டேப்லெட் அசிடிட்டி டேப்லெட் போட்டங்க நேத்து அசிரட்டி டேப்லெட் மூச்சு புடிச்சிட்ருக்குனு சொல்லி போடுவாங்கல்ல
ஆமா ஆஹ்
போட்டங்க அது என்னமோ செட்டே ஆகாம நேத்து வாமிட் விட்டு வந்துட்டு கஷ்டமாய்டுச்சிங்க
சரிங்க சரிங்க அதுல புட் பாய்சன் வெளிய சாப்டாதீங்க அதுல இருக்ற நெறைய எப்டி சொல்றது ஆயில் இருக்லீங்ளா அது வந்து ஆயில்ரீய ரீயூஸ் பண்றனால கூட அந்த பிரச்சன வருங்க நம்ம ஒடம்பு அது ஏத்துக்காசு ச்சுவேஷன்ல இருக்கு போது அ டக்குன்னு ஒரு மூக்குல ஏறுன மாரி இருக்கு இல்ல அப்டியே டக்குன்னு ஏறணு மட்டு அப்டியே ஒரு மாரி காரமா இருக்கு கொஞ்சோ நேறோ மூச்சு தெனரல் மாரி ஆய்டு
அந்த மாதிரி தாங்க ஆய்டுச்சு ஆயிட்டு ஃபுல்லா வாமிட்டுங்க கால்லருந்து அதுனால்தாங் க சமைக் முடில
ஓகேங்க ஓகேங்க பரவால்ல வீட்ல ஆ கஞ்சி குடிங்க பெட்டர் காலைல வைத்துக்கு வந்து தயிர் கஞ்சியோ இல்ல கஞ்சியோ குடிங்க கப்டி குடிச்சீங்னா அந்த அசிடிடி இந்த இதெல்லா கொஞ்சொ க கண்ட்ரோல் பண்ணு ஒடம்ல இருக்க ஆம் கொழுப்பு கிழுப்புல்லா கண்ட்ரோல் பண்ணு அப்படி இல்லனா பெஸ்ட்டு ரெமிடி வந்து சுடு தண்ணி இருக்குல்லீங்களா ஒரு அவர் கிளாஸ் சுடு தண்ணி லைட்டா வெது வெதுன்னு நெய்யீ ஒரே ஸ்பூன் நெய் உடுங்க அதுல
அ
உப்பு வேண்னா உப்பு போட்டுக்குங்க லைட்டா
ஆ
வேணுன்னா அது குடிச்சு பாருங்க ஒரு மண் நேரத்துல அழக ஏப்போ வரு உங்களுக்கு அ கெட்ட கொழுப்புனால ப்ராப்ளம் இருக்குதுனா அப்டிக அப்டியே கியூர் பண்ணீயூடு அந்த எடத்த வழி பண்ணியூடு
அப்டிங் ளா
ம் அப்டிதா அப்டிதா
செரி செரிங்க ஏங்க வெங்காயோ ரேட்டு ரொம்ப கம்மியா
இல்லிங்க அதேதா நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு வருதுன்னு நெனைக்கிறே
அஞ் ஆமாங்க நேத்து ஒ சந்தைக்கி போய்ர்ந்த
ஆ
எங் ஊர்ல சந்த
ஆ புதன்கெழம சந்த ஆமா எனக் கூட தெரியுங்க பயங்கரமா இருக்கு சின்ன வயஸ்ல எங்க அப்பா கூட போய்ருக்க நானு
அப்டியா
ம் புதன் கெழம சந்தனாவே நல்லாருக் கு அந்த எடோ நல்லா சீப்பா இருக்குங்க எல் ல்லா ஊரையு கம்பேர் பண்ணாதா உங்கூரு வந்து பயங்கர சீப்பாருக்கு நல்லாவே கெடைக்கு ஓரளவு ஆம்மா
நீங்க சின்ன வயசுல போனத வெச்சி இப்ப சொல்றீங்க இப்பருக் க்கர் ரேட்டெல்லா அதேதாங்க
அ ரேட்டு ஏறிக்குங்க இப்போ வெங்காயோ அதேத சொல்றே வெங்காய இப்ப நூறுக்கு என்னது அஞ்சு கிலோ நூறுபான் விக்கிறீங்ளா
ஆமாங்க பூண்டு கூட ஒரு கிலோ நூ ருபாங்க பூண்டு
இங்க நூத்தி இருவது ருவாங்க நூத்தி என்பது ரூபா வரையுமே போதுங்க இங்க நேத்திக்கெல்லா நூத் த்தி அறுவதுருபா நூத்தி என்பருபா நூத்தி இருவதுருபா அதாவது உதிரி பூ பூண்டி பூண்டு வந்து நூத்தி இருவுது நல்ல பெரிய பெரிய பூண்ட பல்லு எல்லா பெருசா இருக்குல்லிங்ளா அது வந்து நூத் த்தி எண்பது நல்ல பூண்டு நல்ல பெருசா அப்டே தரமா இருக்கு கொஞ்சோ ஒரு மாரி வாட்னாம்ப்ல கொஞ்சோ காஞ்சிந்தெல்லா நூத்தி இருவுது அந்த மாரி வி கிறாங் இங்க
அப்டிங்ளா இங்க நூறுபா தாங்க ஒரு கிலோன்னாங்க
நிக்க மாட்டேக்குதுங்க ஒரு சில இடத்துயிலல்லா நல்ல பெரிய பல்லா சூப்பரா இருக்குதுங்க பூண்டு
அ ஹோ
அ ஆ ஒரு சில எடத்துல்தா இப்டி பண்றாங்க என்னான் தெரியில
சேரி செரிங்க
ம் ஒடம்பல்ல அதிகமா கெட்த்துக்காதீங்க இப்பல்லா ஏஜ் ல நம்பக்கு என்னா நடக்குதுன்னே தெரியாது இருக்குதுங்க அதுனால முடிஞ்ச வர வெளியி ஃபுட்டு் வந்து கண்ட்ரோல் பண்றது பெட்டரு தான் தோணுதுங்க ம் நெலைல மொத்திஷ் சாப்டாதீங்க இத வந்து எப்படி சொல் வெளியில சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒர் ஒரு மாசம் தான் தொடர்ந்து சாப்ட்டு இருக்காங்க வீட்டு சாப்பாடே இல்லைங்களா அவங் ஒஃப் டெலிவரி போயிட்டாங்கன்ட்டு அவர் கார் டிரைவரா சாரி லாரி டிரைவரா
ஆ
அவோங்க என்ன பண்ணிருக்குறாங்க டெய்லி ஒரு கடைல போய் சாப்புர்றதா டெய்லி அந்த ஒரு மாசம் இப்ப ஃபுல்லா கால்ல டிஃபன் அங்கதான் மத்தியானம் பிரியாணி அங் அங்கதான் நைட்லையு அங்கதான் எல்லா மூணு வேலை சாப்பாடயும் வெளியேவே சாப்ட்டு இருக்காங்க கடை சாப்பாடே
ஓ
ஒரு மாரி ஆவு ஒடம் வயிறு அப் சட்டாயிட்டு வயிறு எரிச்சல் வந்து இதே மாரி அசிடிட்டிடாயிட்டு வாமிட்டிங் வந்து எல்லாம் வந்து பிளட்டே வந்துச்சுங்கள வாயில அப்புறப்போய் டெஸ்ட் ஏன் பிளட் வருதுன்னு போய் டெஸ்ட் பண்ணா கேன்ஸர் ஸ்டாட் ஆயிக்குதா ஒடம்ல
ஓ
வெளி சாப்பாட்னால அவ சொல்றா யூடியூப்ல சொல்றா நான் வந்து ஒரே மாசம் ஃபுல்லா தொடர்ந்து சாப்ட்டே ஒரு நாள் விடாம சாப்ட் ட எனக்கு வந்து ஒடம்பு வந்து கொஞ்சோ பாதிப்பு ஏற்பட்டுச்சு
ம்
அதே வீட்டு சாப்பாடு கொஞ்ச எடுத் திருந்துனா நல்லா இருந்திருப்பே வீட்லியே கொஞ் சாப் எதுனா நான் வெளிய சாப்பாடு எடுத்துனால எனுக்கு இந்த பிரச்சன வஞ்ச்சி ஓப்பனாவே சொன்னா மோஸ்ட்லி நீங்க வெளில சாப்டாது அவாய்ட் பண்ணுங்க ஏ நெலம யாருக்கூ வரக் கூடாது எனக்குல்லா கேன்சர் எங் குடும்பல்லா நல்ல குடும்பங்க யாருக்குமே எந்த ஜெனிடிக் பிரச்சினியு இல்ல எனக் வந்ததுக் கார்ணோன் கண்டுபுடி போது ஃபுட்டு ஃபுட்டுல வந்து இவ்ளோ பிளாஸ்டிக் கே இருந்துச்சா வய்த்துக்குள்ள புரியுதா இப்ப என்னா பண்றாங்க அ ரீஃபண்டாயில்லா ஓப்பன் பண்டதுக் கடாயில சூட் பண்ணி அப்டி டக்குனு வெச்சர்றாங்க அதே ஓப்பனாய் கொட்டிடுது டால்டாவு அ தேதா இப்ப டால்டாவே என்னா பண்றாங்கோ பிரிக்கிர்துக்கு பதிலா அதது அப்டியோவு சூட் பண்றாங்கே அது மெல்ட்டாவுது அதுலொயூ ஒன்னு உழ்ந்துர்து இப்ப என்னாபா ஆவுது இது வயித்துக் போறதர்னாலே ஆ ரொம்ப ஃப்ரெஷ் சினைங்கள கொண்டு வரு து ம் ம் ம் ரொம்போ பிரச்னிங்ளா கொண்டு வர்தே அதுதாபா என்னே எப்டி சொல்றது பயிங்கிரே ஆ எப்டி சொல்றது அதுதா அந்த பிளாஸ்டிக்னாலேதாபா இப்போ கு மட்க்கும் குப்பைங்கள் அதுக் போயி நெஞ்சு பாத்தீங்ளாமே நல்லா
ஆமாங்கே இந்த மக்காதேத் குப்பையே போட்டு எரிச்சு குடுத்திருக்காங்கே அவுங்கே அந்த பிளாஸ் டிக் இது பண்
உனொன்னூ அந்த பிளாஸ் சிக்கே வந்து அணிமல்ஸ்லா சாப்புட்னாலே மாடு சீக்கிரோ சாவ ஆரமிச்சிர்ச்சு ஓகேங்க அ அதனாலதா வந்து பிளாஸ்டிக்னா பிளாஸ் சிக்ளர் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் இது பண்ணாதீங்கன்னு சொல்னுருக்காங்க
கரெக்ட்டு தாங்க
ம்
அப்புறங்க நானு வெங்காயக் கூடைல வெங்காய எடுத்து போட் னே இருந்தங்க மூணு அடுக்கு இருக்கு இல்லைங்களா கூட ஒரு அடுக்குல பூண்டு ஒரு அடுக்குல பெரிய வெங்காயொ மூணாவது அடுக்குல கீழ வந்து ட்டு அடில ஹ சின்ன வெங்காயம் போடுவங்க
ஆஹ்
எங்க வீட்டுலிருக்கற பூனக் குட்டி சின்ன வெங்காயத்த போடாதேன்னு வந்து படுத்து இந்தாங்க
அய்யய்யோ ஆஹ்
வே மாட்டேந்துங்க
ஆஹ்
ரொம்ப ஆட்டங்காமிக்குதுங்க
அப்டிங்ளா அடடா
திருப்பி தூக்கி கீழ விட்டாலு ஓடி ப்போய் அதுலயே உட்க்காருதுங்க
அப்போ அந்த அது மேல படுக்கும் போது அது சொகமா இருக்கும் போல இருக்குது ஒடம்புக்கு
இல்ல இல்ல நம்ம விளையாட வரலேன்னு வேணும்னே நம்ம பண்ற வேலய டிஸ்டர்ப் பண்ணுதுங்க
ஓஹோ நீங்க அவங்கள கொஞ்சல போலத சரியா அதுக்குத்தா வந்திருக்கு பாருங்க அது வேலய காட்டிட்டு சா
ஆமாங்க அது நா எங்க போனாலு பின்னாடி வந்து அந்த வேலயவே தொல்ல பண்றதுதாங்க வேலயே
உம் அதுகிட்ட கொஞ்ச நேரொ பேசுங்க அதுதா எதிர்பாக்குதது
ஆமாங்க பேசி படுத்துட்டு அத கொஞ்சின்னு மடியில தூக்கி வெச்சுக்கணுந்தாங்க பாக்குதுங்க
உம் உம் உம் என்ன பண்றதுங்க எல்லா அப்டித்தா இருக்குங்க நம்ப ஒருத்தருமேல ரொம்ப பாசொ வெச்சுட்டோன்னு வெச்சுக்குங்க அதுங்க வந்து அத்தல்லா அதையே எதிர் பார்ப்போடு இருக்குங்க நம்ளுக்கு ஒரு வேல நா அவங்கள கண்டுக்கலன்னா அது ஒரு பெரச்சனையாவே மாறி மனுஷனுங்கள அப்டிதா இருக்குங்களா ஆனா நம்மளுக்குனா கூட வாயி இருக்கு நம்மப்ப பேசிக்கிறோ அட என்னாப்ப இப்டி ஆயிடுச்சுன்ற மாதிரி கொஞ்சோ புழம்பிக்கிறோ ஆனா அனிமல்ஸ் எல்லா பாருங்க எதுனா ஒரு செய்க மூலோ நமக்கு தெரிவிச்சிருதுங்களா இதுனா இப்ப இ இப்ப பாருங்க நீங்க சொன்னதே தா பூனகிட்ட பேசல கொஞ்சல அதனால வந்து வந்து என்ன டிஸ்டர்ப் பண்னின்னே இருந்துச்சுன்னு சொல்றீங்களா அத தா சொல்லவரே அனிமல்ஸ் பாருங்க ஏதோ ஒரு வகையில நம்மளோட உடம்பாளைய ஏதோ ஒரு நம்மள வந்து வெளிப்படுத்திடுது அதோட உணர்வு நம்ம வாய் மூலியமாதா வெளிப்படுத்த முடியு உணர்வு வந்து வாய் மூலியமாவோ இல்ல சம்டைம்ஸ் கண் கண்லியோ நம்ம அழுகு பொலிவோ அது பீலிங்ஸ் எல்லா நம்ம வெளிப்படுத்திடோ ஆனா அது விலங்குகளுக்கு ஆஹ் அஞ்ஜறிவு உள்ள ஜீவன் தா சொல்றாங்க அஞ்சறிவுனா அந்த சென்ஸ் இருக்கு சாப்பாடு வாங்கஹ் நார்மலா எல்லாமே இருக்கு ஆனா பேச முடியாது அந்த ஒண்ணுதா அவங்ககிட்ட இருக்காது ஆனா இருந்தாலு அது வெளிப்படுத்துற விதோ வந்து ரொம்ப அழகா இருக்கு நாய் யா இருக்கட்டு பூனையா இருக்கட்டு எதுவா இருக்கட்டு நல்லா இருக்கு அத பாக்கறதுக்கு
ஆமாங்க
உம் அப்றோ காலையில கஞ்சி குடிங்க இட்லி சாப்டாதீங்க மறுபடி அசடிட்டி வந்து இன்கிரீஸ் பண்ணி விட்டுரு இட்லி தோஸ் சை ஆஹ் பொங்கல் பருப்பு வகை எதுமே சாப்டாதீங்க இன்னொன்னு உப்மா சாப்டாதீங்க எதுமே சாப்டாதீங்க கா க மோஸ்ட்லி வயிறு காய போட்டா இன்னு பெட்டர் தண்ணி மட்டுமே குடிச்சுட்டு ஒரு டுவல் ஓ கிளாக் மேல ரைஸ் மட்டு எடுத்துக்கங்க தண்ணி நல்லா கரைச்சு விட்டுட்டு கொஞ்சோ தயிர் போட்டுட்டு சாப்ட்டுட்டு அதோட அஞ்சு மணிக்கு கொஞ்சோ கொஞ்சோ ப்ரீயா விடுங்க வயிறு
செரிங்க செரிங்க
நிஜமா நல்லா இருக்கு அப்படி இதே செட்ட ஆகலன்னா ஆஹ் ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஜல்லுசல் கூட போடலாங்க அத நல்லா கண்ட்ரோல் பண்ணோ ஜல்லுசல் டாப்லெட் ஆஹ்
தோணு எல்லாமே செட் ஆயிடுச்சிங்க
உம் அத வெளியே வந்துட்டு போயிரு
ஆமாங்க
உம் பெட்டருங்க பெட்டருங்க நன்றி தோழி உங்களுக்கு அடுத்த இணைப்புல கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த டிப்ஸ் சொல்றங் தோழி
நன்றிங்க நன்றிங்க கரெக்ட்டுதாங்க